பேசுறது கேக்குதாடா பேசுறது கேக்குதா
கேக்குது கேக்குது
இந்த கருப்பு மொழிய எஸ் ஜே பாலாஜி ஆர் ஜே பாலாஜி ஆர் ஜே பாலாஜி சூப்பரா இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாது இப்ப வந்த அந்த ரெட் ரோல்லா நல்லாவே இல்லடா மூவி இந்த ரெ ரெ ட்ரோ மூவி அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவால்ல செகண்ட் ஹாஃப் சுத்தமா நல்லா இல்ல அப்றோ எதா நல்லா படோ வருமான்னு யோச்சுட்டு இருந்தா உண்மையாவே ரொம்ப நாள் க ழிச்சி இந்த கருப்பு மூவி சூப்பராந்துச்சு பாத்ததுக்கு ஏன்னா இப்போ வந்த அந்த எல் ஐ கே மூவி கூட அந்த அளவுக்கு நல்லா இல்ல கருப்பு மூவி நல்லாருந்துச்சா ஆ ர் ஜெ பாலாஜி டரக்க்ஷன்ல ஸ்டார்டிங்ல மாசா காமிச்சிருப்பாங்க ஆர் ஜே பாலாஜிய நான் ‌னு செரி இவருதான் ஈரோ போல மாஸ் காட்ட போறாரு மூவி ஃபுல்லா நெனச்சேன் நீங்க
இந்திரன் ஆக்டிங் எப்டி இருந்து து
இந்திரன் ஏது அந்த அப்பா கேர கேரக்டரா
ஆஹ் இந்திரன் பீனு
ம் இந்திரன் சூப்பர் ரா அந்த படத்தில அசல அப்டியே சூப்பரா ஆக்டிங் பயங்கர
அந்த பஸ் ஸ்டாப்ல சூப்பரா இருந்தது படம்
ம்
பஸ்ட் ஆப் அவங்க வந்து அவங்க வந்து டா படமே சூப்பரா இருந்தது
ஆமா பின்ன அவங்க வந்ததுனால அந்த சீன பக்காவா ஆக் பண்ணிருக்கிறா எமோஷனலா ரொம்ப கஷ்ட நம்ம எல்லா எமோஷ்னலா ஆக்ட் பண்ணுறதுக்கு நீ சொன்னமாரி கரெக்டாக சூப்பராக பண்ணதுனால தா ஸ்டோரி நல்லா போச்சு
அதுக்கப்பறமேட்டு ஒரே கதையா ஒரே கத மாறிதா இருந்தது அந்த எல்ல
ஆஹ் பரவாயில்ல ஏன்னா ஆர் ஜே பாலாஜியு சும்மா இல்ல சூப்பரா பண்ணிருப்பாபல அப்பா வில்லத்தன இன்ட்ரோ கூட பயங்கரமா இருந்துச்சு ஃபஸ்ட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்களே
ஆஹ் மியூச் பாயிர மாறி எதால
ஆமா மியூசுக்கு நல்லா இருந்துச்சு இன்ட்ரோவு நல்லா இருந்துச்சு நல்ல இன்ட்ரோ தா அதுவும் அப்றோ கோர்ல கூட பேபி கண்ணன் அப்டின்னு கூப்டோனே ஏச்சு நிக்கிறப்ப அந்த வா சி ஷோல்டரு ‌அத காமிப்பாங்களே
ஆஹ்
இன்ட்ரோவோட சூப்பரா இருந்துச்சு அதுவு வேற யாரு இன்றோ நல்லா இருந்துச்சு அவளதானா இந்த இன்ட்ரோ தா நல்லா இருந்துச்சு மணி ஈஸ்ட்டு பார்றா நல்லாருக்கும்டா மணி ஈஸ்ட்
மணிஷ்ட எதுல பாக்கரா நீ
இது நெட்ஃபிளிக்ஸ் தா பாப்பாங்கன்ன மணி ஈஸ்ட் நல்லா இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல
எத்தன எபிசோட் இருக்குது
மொத்தோ எபிசோடுன்னு சொல்ல முடியாது நம்மளால என்ன பொறுத்த வரைக்கு வந்து மொத்தோ ஒரு ஒரு ஐஸ்ட்டு இருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பேங்க பேங்க்லேருந்து மணிய அய்ச்ச்டு பண்ணுவாங்க திருடுவாங்க செகண்ட் ஐஸ்டுல வந்து கோல்டு இன்னொரு ஒரு பெரிய போங்க்ல இருந்து கோல்டுடா திருடரத்துக்கு பிளான் போட்டு பண்ணுவாங்க மூணாவது ஐஸ்ட்டு வந்து எப்டின்னு நா இன்னு பாக்கல இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஐஸ்டூ பாத்துட்டே நானு ஃபஸ்ட்டு ஐஸ்டு வந்து சூப்பரா இருக்குன்டா டேய் ப்ரொபசர் கேரக்டர் தெரியுல உனக்கு
ப்ரொஃபசார ரீட் செலவு வர்றாரு
ஆமா அவர் லைஃபு ஃபுல்லா அந்த ஒரு ஒருத்தருக்காக இதுப் பண்ணியிருக்காங்க சா அந்த ஒரே ஒரு பிளான் போடுறதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரு ஏழு வருஷத்தா ஏழு வருஷமா இருவத்தி ரெண்டு வருஷம் புஃல்லா ஒரே ஒரு பிளானுக்காக நீ பண்ணுவியா
அதுக்குள்ள போங்க் டெவலப் ஆவாதா
ஆ பேங்க் டெவலப் ஆகு டெய்லியு தானே பையா அந்த பேக்க செக் பண்ணி அதுக்கேத்த மாரி பிளான் போடுவாங்க
ஆ
இருவத்திரெண்டு வருஷன்னா அவரு வாழ்க்கையில பாதி வருஷ்சோ அந்த ஒரு ப்ளன் போடுற்துக்கு ஸ்பெண்ட்டு பண்ணியிருக்கறாருன்னா பாத்துக்கோ அப்போ
ம்
கோல்டு இதுவு பயங்கரமாக பண்ணிருப்பாங்க மினி என்ன சீரீஸ் பாத்திருக்க இது வரைக்கு
நா அது ஸ்பீட் கேம் பாத்துடோ
ஸ்குவிட் கேம் ஓகே ரெண்டு பாட்டு
ரசிதா சீரீஸ்லா அவ்ளோ பாக்கல
ரெசிடென்ட்டி வேல
அதெல்லா பாத்திருக்கே
ம்
ரெசிடண்ட் ஈவல் ஹாரர் மூவிலே ஒ ஒப்ஜெக்ஷன் ஒரு படோ வந்தது ஹாரர் மூவி
அப்ஜெக்ஷ்ஷன் இப்ப வந்தது வைரலா போயினு இருக்குது
ஆ
அது என்னடா மூவி அது
ஹாரது மூவி தா சைகோ மூவி மாரி இருக்கு ம்
கோஸ்டு வருமா என்ன
சய்கோ படம் மாரி இருக்கு
சைக்கோ மூவியா கோஷ்ட் வராத அப்ப
பெய்ப் படம் மூனு படம் மாரியே இருகு
மூணு படமா ஓகே எங்கடா ஃபஸ்ட்டு காலேஜ் நா இங்கே ஜாயின் பண்ணணு ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணி முடிசுட்டா, அ
சேர போறியா எதுல் சே சேர போற
ஆமா எள்ளஞ்சுதா ஆ அதுதா வாய்ப்பு இருக்கு சேரத்துக்கு
சேத்துக்ரேன்னு சொல்ட்டாங்ளா
கன்ஃபார்ம் ஆவ்ல கன்ஃபார்ம் பண்ணி தரேன்னு ஒருத்த கூப்ட்டுட்டு இருக்கறா ஸ் அங்க அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா டா தெரியு
ம் ஆ ஏ மண் மண்டே காலைல அங்கதா போறே ஆமா எல் என் ஜி காலேஜ் போய்ட்டு அமிஞ்சிகர போற
டி சி வாங்கிக்கோ அப்டிந்தா
அதா டிசி வாங்கிட்டு அங்க போனோ ஒரு மணிக்குக்குள்ள அம்பேத்காருக்கு
ம் டிசி வாங்கிட்டு போய்ட்டு அப்ளை பண்ணி முடிக்க போறியா
ஆ
ம் சேரி அப்ப நானு என்ல்ல்ச ஜாயின் பண்ணிட்டு அப்படி கிடைச்சா பாப்பேன் இலஞ்சிலா கிடைக்கலேன்னா அம்பேத்கார் ட்ரைவ் பண்ணி பாப்பேன் ஏன்னா அம்பேத்கர்ல வந்து கெடைகதுடா ஓசிக்க கேஸ்டு ஃபுல்ல ஆச்சுன்னுவாங்க உங்க அண்ணா என்ன சொன்னா கடைக்கணும்னு சொன்னானா
கிடைக்கும்ன்னு சொன்னா அதுவு கவுசிலிங் போட்டகளுக்கு தரேனா
ஆமா நா போட்டு முடிச்சுட்டேனே கூப்பிட்டே கூப்பிட்டாங்க நா தா அட்டென் பண்ண விட்டே
அது கூப்படாங்கல
ஆமா நா போய் அட்டென் பண்ணாம மிஸ் பண்ணிட்டே டா டைமிங்க கொஞ்சோ லேட்டா போயிட்டே
எதுக்கு கூப்பிட்டான்ங்கா கரக்ட உனக்கு பிஎஸ்ச கம்ப்யூர் சய்ன்ஸா
பி. எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஷிஃப்ட்டு ஒன்னு காலைல ஒம்போது மணிக்கு கூப் போட்டாங்க நா மதயானோ போயிட்டே
தருவாங்கடா செகண்ட் சான்ஸு செகண்ட் சான்ஸுஸ் இருக்குது ஆனா இந்த மாசம் வராது அடுத்த மாசோ வராது நீப்பயே கேட்டா கூட தருவாங்க நீ டேராக்டா போய் கேட்டா தருவாங்க நீ சொல்லவே இல்லயே தெரியு அம்பேத்கார் வந்ததுனு
வந்துச்சே நான தான் மிஸ் பண்ணிட்டேனே அட்டன் பண்ணாம மிஸ் பண்ணிட்டே
நீ திருப்பி கேட்டனாக்க சேத்துப்பாங்க அப்போ
அதான் போய் கேட்கணு இன்னைக்கு போலான்னு பாத்தா டயடா இருக்குது கால்லே லேட்டா தா ஏச்சுன்னு நல்ல வேல போல போயிட்டுருப்பே இன்னீக்கி மண்டே பாப்பே எள்ளஞ்சில தர்லீனா நேரா அம்பேத்கர் போய் பாப்பே அங்க கெடிக்கலன்னா நந்தனம் தா போவே ஏன்னா மூணுமே கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் கம்மினால தா அங்க ட்ரை பண்றே கோயம்புத்தூர்ல இருந்து என்ன கூப்பிட்டாங்க என்ன கூப்ட்டாங்க ஹாஸ்டல் ஃபீஸுஅ காலேஜ் ஃபீஸ்கு
என்னா காலேஜு
ஆ ஆர் வி எஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ்
ஃபிசிக்ஸ் மிஸ் இந்த மாதிரி எந்த எந்த காலேஜல சேந்துங்குறன்னு அன்ப்ச்வுட சொன்னாங்க
நா இன்னு சேர்லையே ஜாயின் பண்ணதான அனுப்ப முடியு
நீ எந்த காலேஜுக்கு இத அப்ளிகேஷன் போட்டுருக்கீங்களோ அதுல போட சொன்னாங்க
ம் ம் நா இனிமேல் தா ஜாயின் பண்ணனு அத்னால அப்பறமா போட்டுக்கலான்னு வுட்டே
நம்ம க்ளாஸ் விக்னேஷ் எதோ இது படிக்கிறானா மே
அந்த காலேஜ் பேரே வாயில இது பண்ணல நொழைல தாஸ்ன்ட்டு ஒரு காலேஜ்
அந்த இது செத்தவங்க‌ல்லா ஐடென்டிஃபை பண்றதுக்கு அநத கொல் கேஸ்சு ஆ கிரிமானாலாஜி
அது வந்து ஆ ஓகே அதான்டா ஃபார் ஃபாரன்சிக் டிபார்ட்மண்ட்டு
ம் தெரியு தெரியு
கர்ட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தான சொல்வாங்க அத
ஆமா ஆமா அதுவோட ஃபீஸ் கம்மி தா வருஷத்துக்கு பத்தாயிரதா வரு
ம் வருஷத்துக்கு பத்தாயிர வருமா
ஆமா அந்த காலேஜ்ஜு ல
ஏனா அது வந்து பிராக்டிக்கலா படிக்கணுமா இல்ல நார்மலா புக்குல இருக்கத படிப்பாங்களா தெரில கெமிக்கல்ல பத்தி தா படிக்கிற மாதிரி இருக்கு
புக்ல இருக்கிறது படிக்கணு அதுவு படிக்கணு அது எப்டினா ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கனட் பண்றது இந்த ப்ளட்டு அந்த டி என் யே அந்த முடி இந்த மார் சின்ன வயசுல அத வெச்சி
ம் நல்லவே படிப்பாங்க போல சில பேரு பிஏ இங்கிலீஷ் எடுத்து இருக்காங்க பி எஸ் சி இங்கிலீஷ் பிஎஸ்சி பிசிக்ஸ் எல்லா எடுத்திருக்கிறாங்க அதெல்லா ப்ரொபஸராக தாடா போவாங்க காலேஜ்ல எடுத்து படிச்சா
ஆனா விக்னேஷ் வந்து எதுக்கு எத்தானு தெரியல அவனுக்கு சம்பந்தமேல இல்லத வேல தா இது
வேற என்னா பண்ண முடியு அவன் எடுத்துட்டா படிக்கணும்னு படிக்கிறா போல விடு யாரோ சொல்லிருப் ப்பாங்க போல இத எடுத்து படின்டா ப படிச்சுட்டு இருப்பா அத பாத்தோனா
ஆ
வரைவியாடா நீயி
எத
நார்மலா ஒரு டிராயிங் பண்ணுவியா
ஆ
ம் நானு ரியல்ஸ்டிக் டிராயிங் ட்ரை பண்ணுறே ஜிவி பிரகாஷ் ட்ரை பண்ண அந்த அளவுக்கு கரெக்டா வரல திருப்பின்னு ட்ரை பண்ணனு
இத மனுஷங்களா அதனால வரைய முடியாது ஆனா
அணிமே வ
ம்
ஏய் வீட்டுல கொஞ்சோ பாத்துறா தள்ளி வந்து பேசு
லைட்டா எங்க அம்மா வேலய காட்டுறாங்களோ மாடில வந்துட்டே
நிம்மதி ஏன்னா இப்போ பேசணு நம்ம அதனாலதா
ம்
ம் இப்போ உக்கிட்ட வந்து ஏழு நிமிஷம் ஃபர்ஸ்ட்ட பேசியிருக்கே இப்போ ஒரு பத்து நிமிஷம் கம்ப்ளீட் ஆயிருக்குது இன்னொரு தேர்ட்டி நிமிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் நிமிட்ஸ் பேசணு உவ்கிட்ட பாத் பாத்து பேசு ஓகேவா
ம் ஆமா நம்பளே இவ்ளோ கஷ்ட பாருமே அவனுங்களா எப்படி பேசுவனாங்க
தெரியல எப்டி பேச போகறானுங்க என்ன ஏதுன்ட்டு ஸ்கூல் புக் எடுத்து வச்சு படிக்க போறானுங்களா
ஆ
ம் ஃப்ரீ ஃபயர்ல எல்லாமே இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு அந்த பண்டலு கன்ஸ்கின்லா வாங்கறதுக்கு கன்ஸ்கின்னா கூட பரவாயில வாங்கலா ஓகே பண்டல்ஸ் மேல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு ஏன்னா இப்ப என்கிட்ட இருக்கிற பண்டலே நிறையா இருக்குது அதுவே ஒண்ணுமே போட முடியாம ஒண்ணு தா போட்டுன்னுக்கிறே மிச்ச எல்லா வேஸ்ட்டா சும்மாதா இருக்குது ஏ கீப் பண்ணாம
கன்ஸ்கே ஐடி டைக்
கன்ஸ்கின்னே பெட்ரு எங்கிட்ட கன் ஸ்கின் ஓகேவா
கன்ஸ்கின்ருந்தா ரேங்க் புஷ் பண்ணலா சி எஸ் சி பி ஆருனு
இப்ப அனுப்பி உ இப்ப வந்த ஒரு அதுன என்ன ஏ ஐ ஏ ஐ என் நைன்ட்டி ஃபோரா ஏ என் ஃபாட்டி நைனா நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபோர் ஏ என் நைன்ட்டி ஃபோரு
ம்
அது ஸ்கின்னு நல்லாருக்குது டபுள் ஸ்கின்னு லுக்கு நல்லாருக்குது
எப்போட்டா
ஏய் இப்போ ரிங்கீவன்ட்ல விட்டுருக்குறா
இன்னிக்கா
இன்கிபேட்டர் ஏ ஐ என் நைன்ட்டி ஃபோர் ஸ்கின்னு
இன்னாப்பா வெறையனு
ஒண்ணுத்துக்கு வந்து டபுள் டேமேஜி சிங்கள் அக்கியூரசி மைனஸ் மேகசி அதனால இதா பெஸ் ட்டு இது பெஸ்ட்டு இந்த ஸ்கின்னு பெஸ்ட்டு எனா மேகசின்லா அந்தளவுக்கு முக்கியல்ல மைனஸ் மேகசின்
அக்கியூரசி இருக்குது டேமேஜ்ருக்குது எட்ஷாட் வரு
ம் நல்லா டேமேஜி அதும் டபுள் டேமேஜி
ம்
இன்னோர் ஸ்கின்னு வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் ரேஞ்சு
டபுள் டேட்டா ஃபயர் மைனஸ் ரேஞ்சா